சொல்லுங்க மேம்
ஆ சொல் நீங்க அந்த இது சொல்னீங்க ஆ பேசிட்டே பேசிட்டே
ஓகே ஓகே மேம் அதா மேம் அவங்களுக்கு வந்து காயின்ஸ் தா வந்து போடணு அவங்க அந்த கல்ச்சரு
என்ன ஆகு ஓ
ஒன்னு ஆகாது அதாவது அவங்களோட கல்ச்சர் அப்டி அதாவது ரொம்ப அந்த ஏழை எளிமையான மக்கள் அப்டின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாரி அந்த மாரி கடவுள் அவங்க
ஓ புரிஞ்சி புரிஞ்சி
ம் அந்த மாரி கடவுள் அவங்க ம் ஃபஸ்ட்லந்தே அந்த கல்ச்சர் ஃபாலோ பண்றனால கோயிலே வந்து அமைதியா தா இருக்கு மேம் எப்போவுமே
ரொம்ப பீஸா லைக் அ அமைதியா
டான்ஸ் ஆடும்போது மட்டு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுவாங்க
ஆ பாட்டுலா இல்லாம யாராலு டான்ஸ் ஆட முடியாது
ஆமா அவங்க ஊரு பாட்டெல்லா இருக்குல அந்த பாட்டுக்கெல்லா டான்ஸ் ஆடுவாங்க ம்
நா இதுவரையு லைக் ஊட்டிலன்னா அந்த பேக்கெரி சாப்பட்றது சுத்துறது அதுதா கேள்விப்பட்ருக்கே
இல்ல மேம் அங்க வந்து நெறைய விஷயங்கள் இருக்கு அது இல்லாம இந்த ஊட்டி மலை இருக்கில்ல
ஆமா
பகவத்கீதையில போட்ருக்காங்க ஊட்டி மலை வந்து ஒரு ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ்ல வந்து அழிஞ்சிருமாமா மேம் திருப்பி தண்ணிக்குள்ளயே போயிருமாமா அப்டின்னு போட்ருக்காங்க ம்
இல்ல இப்ப வந்து எல்லாரும் உ சொல்றாங்க லைக் எ நம்ப வந்து எவ்ளோ வந்து நேச்சர வந்து பாதுகாக் நம்ப எவ்ளோ கஷ்டப்படுத்துறோமோ அவ்ளோ நம்ப வந்து கஷ்டப்படுவோ லைக் இப்ப வந்து
க்காங்க
ஃபர்ஸ்ட்டு ஊட்டி ஃபுல்லா பாத்தோனா நேச்சரு அதுதான் இருந்ச்சு இப்ப அங்க ஃபுல்லா இந்த க்யஃபே ரெசாட்டூ அதுதா மனா இல்லாம அது ஃபுல்லா பிஸ்னஸ் ஸ்பாட்டா மாத்திட்டாங்க அதனாலா யூஸ்வலி சொல்லி எவ்லாருமே சொல்லுவாங்க அதுஒரு அழிவுக்கு சீக்ரமாவே வரும்
கண்டிப்பா வரும் மேம் ஏனா பகவத்கீதைல போட்ருகாங்க பைபிள்ல போட்ருகாங்க எல்லாத்லிமே போட்ருகாங்க
யூஷ்யலி இந்த மூணு புக்கலயும் சேமா தான் எழுது காங்க மதம் வேற வேறநால மட் டு கொஞ்ச லைட்டா அவங்க அவங்க மதத்த சமந்தமா அவுங்க எழுதிருபாங்க இது எனக்கு நெறைய பேர் சொல்லிருகாங்க ஆக்சுலி எப்புமே பகவத்கீதா பைபிள் குரான் எப்பவுமே மூணுத்லியுமே எழுதுன விஷய சேம் தான்
ஆமா சேம் தான் ஆனா வந்து கொஞ்ஜோ கொஞ்ஜோம் டிஃப்ரெண்டா இருக்கும்
அதுதான்
அதுதான் ம்
நா நறியா கேள்விபட்ருகே இந்த விஷயத்தநானு
ம் அதான் மேம் நாளா புக்ஸ் எல்லா நெறய படிங்க அப்பதான் எல்லாமே தெரியும்
இது எனக் அவ்வளோக்கா படிக்கவே தோணாது அதான் சொல்றல்ல நா வந்து கொஞ்ஜோ அந்தா இங்கிலீஷ் நாவல்ஸ் ரொம்பவே படிப் டனா என்ட்ட ஒரு இருக் ரொம்பவே படிப்பன்
ம்
பாத்தீங்ன்னா இப்ப என்டயே வீட்ல வந்து நாப்பதுக்குமேலெ புக் இருக்கூ
ஓ
அதுவு இல்லாம இந்த இ புக்காலா வரு அதுலயு நறைய புக்கு படிச்சிருக்கேன்
ஓக்கே ஓக்கே மேம் ஓ எல்லா த ஊட்டி வந்து கண்டிபா ஒரு ஃபாட் டியர்சா அந்த மாரி அழிஞ்சுரு மேம்
கண்டிப்பா அது இப்ப பாத்தாலே நம்முளுக்கே தெரியுது
ஆமா மேம் ஏன்னா எல்லாருமே இப்போ ஊட்டிலருந்து எல்லாமே ப்லைன்ஸ்க்கு வர ஆரமிச்டாங்க
ஆமா
ம் இப்போ இங்கவந்து எல்லா வீடுகட்றாங்க
அங்க வால்ற மக்களுக்கே தெரியுது லைக் ஃபஸ்ட் ஊட்டி பாத்தோனா அவ்ளோ கடல்லா இருக்காது எங்க பாத்தாலூ செடி கொடி ரொம்ப ஓவராவே வியூ ப்பாய்ண்ட்லா நறயவே இருந்ச்சு ஆனா இப்ப என்ன பண்றாங்க இந்த வியூப் பாயிண்ட் கிட்டயே போய் வெட்டி வெட்டி மரத்த ல்லா வெட்டி அங்கப் வந்தா அவங்க கடய ஓபன் பண்றனால நறய வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டு போகுது அது இல்லாம நறய அந்தப் அழிவு வருது அங்க
ம் ஆமா மேம் நெறயா அழிவூ வருது
அந்த சைடு இருக்கறவ்ங்க எப்பவுமே சொல்லுவாங்க இன்னி நீங்க கொஞ்சோ வருஷத்துல ஊட்டியே பாக்க முடியாது நீங்க செஞ்சத வந்து அது திருப்பி உங்களுக்கு தராம போகாது
ஆமா மேம் இயற்கைங்கறது வந்து ஒரு கடவுள் மாரி எப் ம் இயற்க் கை வந்து எப்பவுமே ஒரு கடவுள் மாரி அதாவுது அந்த இயற்கய அழிக்க நெனைக்கிறா பாத் தீங்ளா ஒருத்தே அவ வந்து சத்தியமா சொல்றே நல்லாவே இருக்க மாட்டா
கண்டிப்பா இந்த இயற் இப்டி இயற்கய அழிச்சு அழிச்சு நம்ம ஊரு இப்பெல்லா பாத்தீங்கனா வாழ முடியாத மாரி இருக்கு
ம் இப்ப நம்ம ஊர்லயே பாத்தீங்ன்னா வெயில் அடிக்கிற நேரத்துல மழ பெய்யுது மழ பெய்யறத்து நேர்த்துல வெயில் அடிக்குது ஆ
ஃபஸ்ட்டு எவ்ளோ மரோ இருக்கூ எப்பவுமே லைக் நா சின்ன வயசுல்லா இருக்கம் போது ஏப்ரல் என்டிங் மே பாதிலல்லா இங்க மழ வந்துரூ
அதா அதா மேம்
இப்பெல்லா பார்த்தோன்னா மழையே இல்ல இவ்ளோ வெயிலு இந்த ஏரியாலெல்லா நா சுத் தமா பாத்ததே இல்ல
ம் அது கரெக்ட் தா
எப்போமே இந்த ஆந்திர பிரதேஷு அந்த மாரி அந்த நார்த் த்துல இருக்குற ஊர்ல்லா பாத்தீங்கன்னா ரொம்ப வெயில்லா இருக்கோ
அதூதா மேம் நீங்க நார்த் சைடெல்லா போயிருக்கீங்ளா அதிகமா
நா ராஜஸ்தான் அடிக்கடி போவே
ஓக்கே ஓக்கே மேம்
ராஜஸ்தான் ஆ அங்க அடிக்கடி போவே
ஓகே ஓகே மேம் இதா நா வந்து இங்க டெல்லி போயிருக்கோ தாஜ்மஹால் போயிருக்கோ
நா சுத்தறதுக்கு போமாட் டே அது அது நேட்டிவ் பிளேஸ் மாரினால போவே
தோ அப்பறோ வந்துட்டு நாங்க வந்து இங்கே போயிட்டு வந்தோ மேம் ரீசன்ட்டா லே லடாக் லே லடாக்
ஆ அந்த பிளேஸ் சூப் ப்பரா இருக்கு நா பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல நெறைய சுத் திருக்க குஜராத் இருக்குல அங்க நெறைய போவ போனா கிட்டத்தட்ட ஒரு ஒன்ற மாசோ இருந்துட்டுதா வருவ
அ ஓகே ஓகே மேம் அங்கெல்லா கிளைமேட் எப்டி மேம் இருக்கு
போவ ராஜஸ் இப்ப நீங்க பாத்தீங்ன்னா வெயில் வந்து மே ஜூன் ஜூலைல வரு வெயில்லா அங்க அப் அப்டி வேர்த்து கொட்டு நீங்க எவ்ளோ ஏசி கூலர் எது போட்டாலு உங்கனால இருக்க முடியாது அப்டி கொட்டு அதே நீங்க அதே சமயத்துல பாத்தீங்ன்னா டிசம்பர் ஜனவரி நவம்பர் என்டிங் டிசம்பர் ஜனவரி இந்த ரெண்ற மூணு மாசோ பாத்தீங்ன்னா அப்டி குளுரு வாயில இந்து வந்து பொக வரு
அந்த மாரி இருக்கு
அந்த மாரி
ம்
ரொம்பவே குளுர்னா இப் பத் பாத்தீங்னா நம்ம சாதா ஜாக்கெட்ல்லா போட்டா அங்க இருக்க முடியாது
ரொம்ப குளுரூ வெயிலடிச்சா ரொம்ப வெயில் அடிக்கூ ஆ
ரொம்ப வேல் அடிக்கூ
அதா அதாமா
அப்டிதா இப்ப இந்த ஆகஸ்ட்டு செப்டம்பரு இந்த ரெண்டு மாசோ மழ பாத்தீங்ன்னா கிட்டத்தட்ட முட்டிக்கி மேல வரியூ மழ வரு
ஓ
அங்க வந்து ரொம்ப பெரிய டாமெல்லா இருக்கு ஆனாலு ஊர் குள்ள எப்டியோ ஒரு வருஷத்துல ஒரு
அங்க என்ன மேம் என்ன மேம் பிளேசஸ்ஸல்லா பேஃமஸ்
நீங்க ராஜஸ்தான் பாத்தீங்ன்னா நெறய பேரு எத யோசிப்பாங்கனா அங்க தண்ணி இல்ல ஆனா எப்டினா ராஜஸ்தான் ரெண்டா பிரிஞ்சுருக்கு ஒரு பக்க நீங்க பாத்தீங்ன்னா ஃபுல்லா வந்து டெசட் ஏரியா
ஓகே ஓகே மேம்
அதெல்லா சுத்துறது இன்னியொரு பக்கோ நீங்க பாத்தீங்ன்னா மவ்ன்டேன்ஸூ
ஒட்டகம் ம்
ஆ ஒட்டகம் நெறயா அந்த சைடு பாத்தீங்ன்னா ஒட்டகம் அது இதெல்லா இருக் கொட்ராப்பரு நீங்க ராஜஸ்தான் டிப்பிக்கல் ராஜஸ்தான பாக்கலா நீங்க இதே இன்னொரு பக்கோ வந்துன்னா அங்கு எப்டினா இந்த அராவுளி மவுண்ட் டன் ந கேள்விப்பட்ருக்கீங்ளா
ஆமா மேம் கேள்விப்பட்ருக்கே
அங்டேன்ஜு அங்கருந்து இந்த பக்கோ பாத்தீங்ன்னா ஃபுல்லா ஃபாரஸ்ட்டு வாட்டர் ஃபால்ஸூ அதெல்லா வரூ நெறய பேரு என்ன நெனப்பாங்க ராஜ ராஜஸ்தான்ல தண்ணி எலாது யாருக்குமே தெரியாது ராஜஸ்தான் இப்டி ரெண்டா பிரியூனு
அதா அதா மேம் புரில் புரிஞ்சுது புரிஞ்சுது
தண்ணி இப்ப வந்து ராஜஸ்தான்ல பாத்தீங்ன்னா முழு தமிழ்நாடே அங்க போய் சட் டலனா கூட தண்ணி அவ்ளோ தண்ணி இருக்கு
நீங்க இப்ப இங்க வந் பாத்தீங்ன்னா நம்ம இங்கெல்லா சின்டாக்ஸ் தா வச்சிருக்கோ ராஜஸ்தான்ல வந் து ஒரு டிப்பிக்கல் தண்ணி ஸ்டோரேஜ் சிஸ்டம் இருக்கு என்னனா பழைய காலத்துல இந்த வச்சுருப்பாங்கல்ல
ஆமா மேம்
அது எப்டினா அது வந்து ரவுண்டா இருக்கூ ம என்ன பண்வாங்ன்னா அண்டர் க்ரவுண் கொயர் ஷேஃப்ல ஒண்ணு கட்டுவாங்க வெல் மாரியே கேப்ல கட்டுவாங்க அது மேல இருக்காது அது அண்டர் க்ரவுண்டல இருக்கூ இப்ப நீங்க பாத்தீங்ன்னா க்ரவுண்ட் ஃப்ளோர்ல பாத்தீங்ன்னா வெறு கேட்டு மட்டுந்தா இருக்கூ
ஆ ஓக்கே ஓக்கே
இருக்கற மாரி இருக்கூ
ஓ ஓக்கே ஓக்கே மேம்
நீங்கள் மாடன் வீட்டுக் போனீங்ன்னா கூட அது இருக்கோ ராஜஸ்தான்ல எல்லா வீட்ல அது கண்டிப்பா இருக்கோ
ஓ
கிட்டத்தட்ட அதுல பாத்தீங்ன்னா ஒரு டைம்ல நா பாத்த வரியு எலுவத்து லிட்டருக்கு மேல அதுல தண்ணி ஸ்டோர் பண்லா
ஓ அந்த அளவுக்கு அங்க தண்ணி இருக்குன் சொல்றீங்க
அந்த அளவுக்கு ஒரு வீட்லயே தண்ணி வச்சிருப்பாங்க ஒரு வாரத்துக்குனு
ஓ ஓகே பரவால மேம் நல்ல ஊரு தா ப்ப நாங்களு ராஜஸ்தானே வந்து செட்ல்லாயர்ல்லாம் போல
கண்டிப்பா ஒரே ஒரு விஷ்யோ என்னய யாரோ கூப்புட்றாங்க நா திருப் பி கூப்பட்டுமா ஆ